வணக்கோங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
முடிஞ்சுதுங்களா லன்ச்சு
ஆ ஆச்சு
முடிச்சுட்டீங்ளா
ஆ இப்பதா ஃப்ரீயானே நீங்க
நானு இப்பதாங்க ரைஸு ஊற வச்சுட்டு வந்திருக்கே
ஓகே ஓகே ம்
ஊற வச்ட்டு சொல்லுங்க
ஓகே நீங்க ரீசன்டா என்ன படம் பாத்தீங்க
அஹ் ரீசன்டா நான் எதுமே படமே பாக்கலங்க
அப்டியா படம் பாக்குற இன்ரஸ்ட் கெடையாதா உங்களுக் கு
இருந்ததுங்க இப்ப கூட சாட்டர்டே பசங்கலாம் போனாங்க ஆஹ் வீட் ல எல்லாருமே என்ன கூப்ட்டாங்க அஹ் லேடிஸு மட் டு போனாங்க எங்களுது பெரிய ஃபேமிலிங்க
ஓகே ஓகே ஆஹ்
மட்டும் போனாங்க குட்டீஸு லேடி என்ன கூப்ட்டாங்க அடுத்த நாள் அம்மாவாச இல்லைங்களா
ஓ சரி சரி ஆஹ்
வேல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு
உம் வேல இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த மாரி சான்ஸ் கெடைக்கும்போது போக வேண்டி
ஆஹ் ரொம்ப வந்து திட்னாங்க என் பொண்ணு கூட அதுல சரி கருப்பு
ஓகே ஓகே அதுதான் இப்போ நம்ம ஓட்டி டிலயே வந்துருச்சே
அது இன்னும் நான் பாக்கலங்க இது பாக்ல அவுங்க தேட்டர்ல போய் பாக்கணும்ன்றதுக்காகவே அவுங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் வேணும்ன்றக்காக போனாங்கங்க
சரி சரி நான் இப்ப ஓ டி டில தான் பாத்தேன் கருப் பு படம் ஓகே தான் நான் சொல்லுவேன் இந்த அளவுக்கு எல்லாரும் ஹைட் கிரியேட் பண்ண அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல பட் ஓகே அப்டிதான் சொல்லணும் சூர்யா புடிச்சவங்களுக்கு மேபி புடிச்சிருக்கலாம் படம்
ஆமாங்க என் ஃப்ரெண்டு வந்து சூர்யாவோட ஃபேனு ரொம்ப ஃபேனுங்க வந்து சும்மா எதுனானாவே ஆ ஓஹம்பா ஆ அவ நையன்த் படிக்கும்போது சூர்யா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஒரே அழுகிகுங்களா என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஜோதிகாவ கல்யாண அந்த அளவுக்கு அவ வந்து ஃபேன் அதனால அவ வந்து அவ எல்லா வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க
ஓகே ஓகே ஆஹ
இன்ற மாரி
ஓ செரி செரி ஸ்டோரில்லா தெரியுமா உங்களுக்
இல்ல இல்லங்க எதுவுமே தெரியல ஏன் பசங்க வந்து வந்து நீ போய் பாருமா அப்பதா உனக்கு புரியு நீ எதுவும் கேட்காத அப்டின்னு சொல்லிட்டு டாங்குங்கா
ஓ ஆமா ஆமா உம்
சொல்லுங்க நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்க
ஸ்டோரியா ஸ்டோரி ஆஹ் அது எப்டின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஒரு அப்பாவு ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்பா பெண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு அஹ் நோய் இருக்கு அந்த நோய செரி பண்றதுக்கு க்காக என்ன பண்ணுவாங்க ன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க அதுவு வந்து அங்க கைய்ல இருக்கு இருக்கிற தங்க நகைகள் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க அது ஒரு அறுபது லட்சம் ஒரு நெறைய பவுனு அது ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி லேக்ஸ் கிட்ட வர அளவுக்கு அவது வர்தான ஒரு கோல்டு
செரிங்க
பண்ணிட்டு வருவாங்க
ஆ ஆ ஆ
ட்ரெயின்லருந்துட்டு ஒரு ஸ்டேஷன்ல நிறுத்துவாங்க அந்த ஊர் அவங்ளுக்கு பரிச்சய இல்லாத ஊர் க்கு அது ஒரு ஸ்டே நிறுத்துவாங்க கீழே எறங்கிட்டு போவாங்க செரி ஆட்டோ புடிச்சட்டா போயிட்லா இந்த ஸ்டேஷன் நின்னுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அப்றம் எ ஒரு ஆட்டோ புடிக்க போவாங்க அப்ப ரெண்டு பேர் வந்துட்டு கைலருக்குற பேகு எல்லாத்தையு ஒரு திருடங்க மாரி வருவாங்க எல்லாத்தையு ஓடி வாங்க அதுக்கப்புற என்னாகு அது கைலருந்தது அந்த கோல்டு இல்லையா அது இந்த பேஹ வந்து கண்டுபிடிக் தா ஸ்டோரியே சரின் சொல்லிட்டு ஷன்ல போயிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இந்த மாரி மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த பேஹூ ரொம்ப முக்கியம் என் பொண்ணோட உயிரே அதுலதா இருக்கு அத எப்டியாச்சு எனக்கு கண்டுபிடிச்சு குடுங்க அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க இந்த போலீஸ்லா என்ன வாங்க காசு வாங்கிட்டா எதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே முடியாது அப்டி இப்டின் சொல்லி எதோ ஒரு ஆ வக்கீல் கிட்ட வந்துட்டு இவங்கள வந்துட்டு ஆ ஜாயின் பண்ணி விட்ருவாங்க நீங்க எப்டியாவது வந்துட்ட அவங்கள வச்சு நீங்க காசு வாங்கிக்கோங்க எதோ ஒண்ணு பண்ணிக்கோங்க அப்டின்னு அதுக்கப்ற என்ன ஆகு நா கரெக்ட் டா சொல்ல மாட்ட ஒரளவுக்கு தா சொல்லுவே
பரவால்ல பரவால்ல சொல்லுங்க நா போய் பாக்கும்போது எனக்கு கொஞ்சமோ இதெலா சொன்ன மாரி இருக்கு அப்டின்றதயாவது
அதுக்கப்ற வந்துட்டு அந்த அந்த ஆள வந்துட்டு அந்த திருடங்கலா புடிச்சிடுவாங்க எப்டியோ பேஹோட பட் என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்துட்டு அந்த பாதி நகைய மட்டூ குடுத்துட்டு பாதிய வந்துட்டு இவங்கள வச்சு ப்பாங்க ம் அப்ற என்ன போ வந்துட்டு ஒரு ஆ வக்கீல வந்துட்டு அட்வகேட்ட இது பண்ணி விடுவாங்கல அவங்ளுக்கு பாதி காசு போயிடு இந்த நகை மூலிய வந்துட்டு பாதி காசு போயிடு அந்த மாதிரி வந்துட்டு அ அந்த இந்த கேரக்டர்ல வர்றதுதான் வந்து ஆர்ஜே பாலாஜி ஓகேவா அட்வகேட் ஆ வர ஆமா இன்ன ஆப்போ இருக்கிற வக்கீல் வந்துட்டு த்ரிஷாவா வருவாங்க அவங்க வந்துட்டு அந்த பாசிட்டிவா நல்லா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு பேசுவாங்க த்ரிஷா ஆனா வந்துட்டு ஆர் ஜெ பாலாஜி என்ன பண்ணுவாங்க காச வந்து அதுல இருந்து எப்படி காச புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டு ஒரு நெகட்டிவான கேரக்டர் போயிட்டு இருக்கோம் அப்பதான் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு சாமிக்கு முன்னாடி அந்த கரெக்டா அந்த கோர்ட்டுக்கு வெளியேதான் வந்துட்டு அந்த ஒரு அந்த கருப்பரன்ன சாமிிய அவங்க வந்துட்டு இருப்பாங்க அத வந்துட்டு அந்த அப்பா வந்து ஆ் வேண்டிப்பாங்க என்னோட பொண்ணோட லைஃப் இந்த மாரி ஆயிடுச்சு அவள காப்பாத்தனும்னா எனக்கு அந்த காசு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்ட்டு ஆ அது ஏதோ ஒண்ணு ஆ ரொம்ப இதுவா டிவோஷனலா வந்துட்டு பண்ணிட் இருப் ப்பாங்க அப்ப என்ன ஆகும் வந்து அப் அப்பதான் வந்துட்டு ஆ ஒரு ஆ சூர்யா வந்து வருவாரு அந்த சாமி மூலியமா வ எப்படி காட்டுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அவங்க வந்துட்டு இவங்களுக்கு சப் போட்டா வந்துட்டு எல்லாமே அந்த கேசு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அந்த வந்து சாமி பக்தி ஜாஸ் தியா இருக்கர மாரி காட்டுவாங்க அந்த கேரக்டர் மூலியமா
இல்லங்க நீங்க சொல்றது வச்சு எனக்கு ஒரு இன்ஸ்டென்ட் ஞாபகம் வருது சொல்ட்டு
ம் சொல்லுங்க
அஹ் ஒரு கொழந்தைக்கு வந்து கேன்சருங்களா
ஓகே ஆஹ்
கொழந்தைய அவ்வளதான் லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க இனிமே வந்து எதுவுமே பண்ண முடியாது ஹ அவ்ளதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டாக்டர்லா லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க நீங்க வீட்ல எடுத்துட்டு போய் அந்த கேன்சர் பேஷண்ட் அப்டித்தானங்க சொல்லிடுவாங்க
ஆமா உம்
சொல்லிட்டாங்களா இது ரியல் ஸ்டோரி இது இது இல்ல ஆஹ் ரியலா நடந்தது அவரு வந்து ஆஹ் அஹ் ஆமா ஆமா த தெரிஞ்சவங்க மூலயமா சொன்னது உம் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கு இல்லைங்களா பூரியில ஜெகநாதர் கோவிலு அங்க வந்து அவங்க அப்பா வந்து அந்த ஜெகநாதரோட ரொம்ப பெரிய டிவோட்டிங்ளா
ஓகே
ஆஹ சரி சாகுறதுதா சாகுது பொண்ணு ஜெகநாதர் கால்லயாவது சாகட்டு அப்படின்னு சொல்லிட்டு
உம்
பண்ணாரா தூக்கிட்டு போயிட்டு பூரி ஜெகநாதர் கால்ல அடியில வச்சுட்டாருங்களா
ஓகே
வச்சிட்டு இவரு வந்து பிரே பண்ணிருந்திருக்கிறாரு எம் பொண்ணு உயிர் போறதுனா இங்கயே போயிர்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருந்து ஒரு ஒரே ஒரு டிராப் தண்ணி அந்த கொழந்தை மேல விழுந்ததுங்களா ஜெகநாதர் அந்த ஸ்டேச்சு மேல இருந்து அவளதா கொழந்தை வந்து நல்லபடியா ஆயிட்டாளாங்க
ஓஹ் ஓகே ஓகே உம் அது நம்பிக்கைதா இல்ல
ஆமா அவ்வளோ பெரிய பிலிவு வச்சு அவரு போனதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு குழந்த கேன்சருன்றது எவ்வளோ பெரிய நோய் தெரியு இல்லை
கண்டிப்பா ஆமாமா உம்
அதையும் அந்த பொண்ணு மீன் வந்திருக்கா
ஓகே ஓகே இது வந்து சாமி நம்பி கே பட் இவங்க வந்து இந்த படத்தை மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப அந்த யாருமே வந்துட்டு உண்மையா கிடையாது இந்த காசு எப்படி வந்துட்டு நம்ம நம்ம மாத்திக்கலாம் அப்படின்றதான் பாக்குறாங்க தவிர்த்து அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரியே கடைசியில வந்துட்டு அந்த சூர்யா மூலியமா வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காசு வாங்கி கொடுத்துருவாங்க பொண்ணு ஆனா இறந்துரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அதுதான் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரியே
இல்லேங்க இந்த மாதிரி ரியல் லைஃப்ல கூட இருக்குலால்ல
கண்டிப்பாக அந்த மாரி இருக்கறதுனால தா அவங்க அத அத இது பண்ணணுன்றதுக்காக தா இந்த மாரி படமே எடுத்துருக்காங்கன் ஸ் சொல்றேன் நானு நறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா காசு க ஒரு கேஸ் எடுக்குறோன்னா வந்துட்டு ஒரு கேஸ் எவ்ளோ வருஷோ அத வந்து நறையா திரிஷா அதா சொல்லுவா ஒ ரு கேஸ் வந்துட்டு அம்பது வ ந்துட்ருக்கு பட் இன்னூ அதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கடைக்கில ப்டின்ற மாரி சொல்ல வருவாங்க அது நிஜோ தா நறையா பேர் அந்த மாரி இப்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கேசு எ கேஸுக்காகவே போய் போய் போய் அவங்க லைஃப்பையே முடிச்ச நறைய பேர்ருக்குறாங்கங்க லைஃப்பே போயிடுது அதுக்கப்புறோ வந்து அவங்க என்னவே த்தமான லைஃப்பு வாழ்றதுன் தெரியாம அதுவு வந்து க கேஸ்ல போயிட்டாவே வந்து கோர்ட்டுக் போனாவே வந்து அவங்கள ஒரு மதிக்கிற விதமே வேற மாரி ஆயிடுது இல்லை
கண்டிப்பா இல்ல அதுக்காக நம்ம எவ்ளோ காசு செலவு பண்றாங்க அவங்களோட உடல் உழைப்புக்கு எவ்ளோ மன உளைச் ச்சலா
உம் இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வரு நா சொல்றே அடுத்த கால்ல பேசும்போது நீங்க சொல்லிடுங்க அது அந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல்லாம் எப்டி ஆச்சு கேஸ்னால இன்னி வரைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்கங்க உம் ஆஹ் இன்னி சஃபர் ஆகுறாங்க அது வந்து கண்டினியூ ஆயிடுதுங்க ஆஹ் கேசுனு போயிட்டா கோர்ட்டு போயிட்டாவே அந்த லேடியவே பாக்குற விதமே வேற மாதிரி ஆயிடுதுங்க
கண்டிப்பா ஆமா ஆமா நெறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லயா ஒரு கேஸ் நடக்குது அது அப்டியே நடந்து இருக்கு அதுக்கு தீர்வு இல்லாம ஜஸ்ட் ஒரு இதுமாரி குடுத்து த்துருவாங்க அப்போதைக்கு பட் அது அப்டியே டே போகு பத்து வருசோ பதினஞ்சு வருசோ இருபது வருசோ ச்சம் அப்பிடின்னு நம்ம பாக்குறோம்லல்ல நியூஸ்லயே சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னா பிரச்சன பட் அதோட தீர்வு வந்து இப்பதா சொல்றாங்க அப்டின்னு
ஆமாங்க எவ்ளோ இப்போ இப்ப எல்லா வந்து டக்கு டக்குன்னு ஜட்மென்ட் வர்தே வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குற மாரி ஆயிடுச்சு இல்லிங்களா ஒரு மூணு மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் ஆ ஆச்சரியமாவே பாக்குறோ அது மூணு மாசத்துல வந்துருச்சா எப்டி இது வந்துச்சு அப்டின்னு ஆயிடுச்சு இல்லிங்களா நம்ம உங்களுக்கு கோர்ட்டுனாவே வருஷ கணக்கா இழுக்குன்ற மாரி ஆயிடுச்சு
ஆமா அதுவு ஒரு உயிரோட வந்து வெளையாடுறது அப்டின்றதெல்லா அது அதுவு அவங்க அப்பா சொல்லிடுவாங்க இந்த மாரி என்னோட பொ பொண்ணோட உயிரே இதுலதா இருக்குனு அப்றம் பட் அந்த கேஸ் வந்து சால்வே ஆகாது பட் அந்த பொண்ணு எறந்துருவா அவருக்கு எவ்ள கஷ் டமா இருந்திருக்கு
அவரு எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம பொண்ண காப்பாத்தலா அப்டின்றக்காக அங்கருந்து வந்துருப்பாரு
கண்டிப்பா ஆமா
ஜ்வெல்லு போனாலு பரவால்ல நம்ம பொண்ணு வேணுனு வந்தாங்க அதுவு இல்லாம இதுவு இல்லாம நிக்கறது அது எவ்ளோ பெரிய கஷ்டமா இருக்கு
ஆமா அதுதா காட்டிருப்பாங்க அது ஒரு மாரி ரொம்ப எமோஷனலா இ இருக்கு அந்த படம் பட் இருந்தாலு அந்த சாமியோ ட இதுவு வந்துட்டு வெளிய கொண்டு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தியா இருந்தா வந்துட்டு அந்த விஷ்ய நடக்கு அப்டின்ற மாரியு காட்டிருப்பாங்க அ பிளஸ் ஒரு காமெடியாவு கொண்டு போயிருப் பாங்க ஒரு சில விஷ்யங்கள் வந்துட்டு நம்ளால நம் போவே முடியாத மாரி ஒரு சில விஷ் சிங்கள் இருந்துச்சு அதனாலே வந்துட் எனக்கு ஓகே அப்டின்ற மாரி இருந்துச்சு ஏன்னா நம்ளா ஒரு விஷ்யத்த வந்து ரொம்ப நம்பிக்யா பாத்துட்ருக்கும்போது சடனா வந்துட்டு ஒரு ஒரு விஷ்யத்த காமடிய கோ நடுவுல கொண்டு வரம்போது அத நமக் ஒரு மாரி யாத மாரி போ
ஆமா ஆமா ஆமா ஏங்க சீரியஸாவே இருந்தா எவ்ளோ நேரங்க நம்ப சீர்யஸாவே ஓ
கரெக்ட்டு தா பட்‌ ஒரு சில விஷ்யங்கள் நம்பவே முடி டியாதா ன்ற மாரி இருக்கோல அந் அந்த மாரி விஷ்யங்கள் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்டின் எனக் தோணிச்சு
சரி சரி கண்டிப்பா பாத்துருவேன் அத நீங்க தான் வந்து அ வந்து ஓட்டு பிஜில விட்டுருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்லிங்களா நான் கண்டிப்பா நா பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன்
சரிங்க ஓகே உம் ஓகே உம் நன்றி
நன்றிங்க